உ எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
இருக்குறேன் ப்ரோ சாப்பிட்டீங்களா ந வந்து இப்பத சாப் இருக்குறே இக்லி நோஸ்
ஓ ஒ இட்லினா ரொம்ப புடிக்குமா உங்களுக் கு
ஆமா ப்ரோ ரொம்ப பிடிக் புடிக்கும் ப்ரோ எனக்கு புட்டுலேயே ரொம்ப ஆமா ரொம்ப எங்க வீட்லயே நா ஏழு ஏழு ஏழு எட்டு சாப்பிடுவே ப்ரோ இல்ல ப்ரோ எதுமே இல்ல நல்லா கேக்குது
கேக்குது ஓக்கே இப்ப சொல்லுங்க
எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ய் இட்லி எல்லா ஆமா இந்த இக்லில உம் தோசை கூட புடிக்கு எனக்கு அவ்வளவா தோச புடிக்கு எனக்கு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போரு அப்படியா பட்டர் சிக்கனு தோச நல்லா இருக்கு
ஆ நல்லா இருக்குமே சாப்பிட்டது இல்லையா வேன்னா பட்டர் சிக்கன் இனிப்பா இருக்கு கொஞ்சு
ஆ ஆ இனிப்பா இருக்குமா இல்ல ப்ரோ அவ்ளவா சாப்றது இல்ல
இப்ப தா ஹோட்டல்ஸ்ல எல்லா கடிக்குல சப்பாத்தி மாரியே இருக்கு நான் சொல்லுவாங்க அது சப்பாத்தி மாரியே இருக்கு அதுக்கு தொட்டடுக்க பட்டர் சிக்கன் தா சாப்பிடுவோ நல்லா இருக்கு டேஸ்டா வெளியே போனா ட்ரை பண்ணுங்க அதெல்லா புதுசு புதுசு இருக்கு
சரி ப்ரோ ட்ரை பண்றே ப்ரோ எனக்கு வந்து ஒரு டவுட் ப்ரோ இப்ப நம்ம டூர் போ போலான்னு இருக்கோ கொடைக்கானலுக்கு
ஆ
அதுக்கு வந்து பட்ஜெட் அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து எட்டாயிருவா போட்டு இரு இருக்குறாங்க
ஆ அதிகம் தான் அது எத்தன நாளைக்கு
நாலு நாளைக்கு ப்ரோ
நாலு நாளைக்கி ஒ
உம் அதான் நீங்க நீங்க போயிருக்கிறீங்களா கொடைக்கானல் டூருக்கு
போயிருக்க
எவ்ளவு என்ன எப்டி அது
பஸ்ட் நீங்க வண்டிக்கு வண்டி எப்டி கவர்மெண்ட் வண்டி இல்ல பேமிலியாபோற
இல்ல பிரரோ ஃபேமிலி தான்
ஃபேலி தானே ஃபர்ஸ்டு வண்டிக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாத்துக்கணும் நீங்க பேசிட்டு
வண்டிக்கு எவ்ளோ ஆகுன்னு பாத்துக்குனு முதல்ல
ஆமா ஆ எனக்கு தெரிஞ்சு ஐம்பதாயரம் ஆகும் வண்டிக்கு மட்டும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆயிறம் உங்க உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் சவுண்டு வருது பாருங்க யாரோ பாப்பான்னு போன் சவுண்ட் போட்றாங்க
உம் சரி ப்ரோ சரி இப்போ ப்ரோ
இப்ப கேக்குது
உம் சொல்லுங்க ப்ரோ உம்
ஹ தா வண்டிக்கு எப்படியோ ஐம்பத்த ஐம்பத்தஞ்சாயிரம் வந்துரும் உம்
எங்க ஃபமிலில என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து கோர்மெண்ட் கோர்மெண்ட் பஸ் ல போயிட்லாம் பேமிலி வேணாம் ஃபேமிலி போட்டு ஆனா ஒரு ஆளுக்கு எட்டாயிரம் ரூபாய் வருது சரியா இதே கர்மெண்டட் பஸ் போனா ஒரு ஆளுக்கு ஆளுக்கு மா அஞ்சாயிரம் ரூபாய் வருது அப்டின்னு சொல்றாங்க அத‌ நான் நான் என்ன சொன்னேன் கவர்மெண்ட் பஸ்
அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு சுத்த இருக்காது எதுவுமே நீங்க இதுல போனதான் ஃபேமிலியோட போனதான் சுத்த முடியும் பஸ் இருந்தா
ம் அதான் ப்ரோ சொல்றா அதான் சொல்றேன் நான் இவங்கல்லாம் கேக்கவே மாட்டேங்கறாங்க
எடுத்து சொல்லுங்க நீங்கலே கொஞ்சம்
அத எங்க ப்ரோ நான் சொன்னா
ஆமா சின்ன பசங்க சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க அததுதான் கொஞ்சம் வளர்ந்து இருக்கணும்
அதான் நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கறாங்க சரி என்ன பண்ண நான் சொன்னட்டு நம்ம பெட்ஜெட் எவ்வளவோ அவ்வளோதான் போகமே சரி நான் கொடைக்கானல் கூட வேணாம் வேற எங்காது கிட்ட இருக்கிற எடத்துக்கு போலாம் இல்ல
எங்க போயிடுங்க கிட்ட வந்து இது இருக்கும் பாருங்க வேலூர் பக்கத்துல எது இருக்குமே ஏற்காடு ஏலகிரியா அதுே ஏற்காடும் ஏலகிரி ரெண்டுமே ஒண்ணு தானே அப்ப எ
இல்ல இல்ல இந்த மாரியும் சொல்றாங்க அந்த மாரி சொல்றாங்கா அதா உங்களுக்கு தெரியுமான்னு நா இந்த மாரி சொன்னே
சின்ன ஊடின்னு சொல்லுவாங்க யேமா போயிருக்கே சின்ன வயசுல பட் ஞாபக இல்ல இப்போ
நீங்க போனீங்னா இந்த சாத்தனூர் டாம் குப் போங்க ப்ரோ செம்யா இருக்கு இ நடந்து நடந்து போ ஆமா நடந் து நடந்து போறதுக்கு காலே வலிக்கு ப்ரோ அவ்ளோ அழகா இருக்கு ப்ரோ என்ன அங்க ஸ் ஸ்டார்டிங்கே பசங்கள வெளாடது க்கு வந்து இந்த ஊஞ்சல்லா இருக்கு போ இன்னு கொஞ்ச தூர போன லெப்ட் சைடு இருக்கு பொ ரைட் சைடு லேப் சைடு ரைட் சைடு எல்லாரு உக்காந்தா செம்யாருக்கு காசு எவ் டிக்கெட் எவ்ளோ தெரியுமா ஆமா ப்ரோ அஞ் அஞ்சு ரூப தா ஆமா நிஜமாவே அஞ்சு ரூப அது அஞ்சு ரூபாக்கு ஒர்த் ப்ரோ அது கோர் போவோன்டி எடம் ப்ரோ அது ஏ சுத்துறது ஆமா ப்ரோ ஒர்த் ப்ரோ நீங்க அம் அஞ்சு ரூபாக்கு நீங்க இந்த மாரி சூப்பரா வாங்க நீங்க போதீங்ளா அந்த வண்ட ரோ இது என்னது அந்த ஒர்க் அது அங்க ன்ன அங் அத் அங்க வந்து இங்க நல்லாருக்கு அங்க ஒரு டிக்கெட் எவ்ளோ மூணாயிருபாவ
ஆஹ் அவ்ளோலா இல்ல ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா
ஆஹ் அந்த ஆயிரத்தைனூ ருபா அங்க குடுக்குறதுக்
அண்ணா அங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்தா அங்க புட்டு குடுத்துராங்க சாப்பாடு ரெண்டு வேல சாப்பாடு காலிலயு மத்தியானமு பஃபே மாரி இருக்கு எது வேணாலு சாப்ட்லா ஆமா ஆமா பஃபே வெச் அங்க பிரியாணி இருக்கு சிக்கன் இருக்கு
எவ்ளவு வேணாசாப்பலாமா பரவாயில் அ சிக்கன் இல்ல இல்ல இல்ல இ எனக்கு ஒரு டவுட் இப்போ இரு
அதா
இப்ப வந்து லைன் இருக்குமா நிறைய லைன் இருக்குமா லைன்ல நின்னு வாங்கி சாப்
அப்படி இல்ல நீங்க டேபிள் இருக்கு உங்களுக்குன்னு தனியா உங்க வேணும்னா இப்ப எடுத்துட்டு நீ போட்டு இருக்கலா
என்னென்ன இருக்கு பிரியாணி சிக்கனு
சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ப்பை அதுக்கப்புறோ ஸ்வீட்ஸ்ல எதாது இருக்கு ஜூஸ் இருக் கும் ஸ்நாக்ஸ்ல எதாது இருக்கு எல்லாமே இருக்கு அங்க
பின்னா இத்தன பேருக்கு காலி ஆயிடுமே ப்ரோ
செஞ்சு போட்டுட்டே இருப்பாங்க ஆயிடுச்சுன்னா
அப்படியாயி வருத்துதா ப்ரோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எ எவ்ளோ இருக்கு ப்ரோ
இங்க இருக்கு ஆயிர ரூபாய இருக்கு வெறு சாப்பறதுக்கு அங்க பாத்தா உங்களுக்கு சுத்தோ நா போனது இல்ல ஆனா அங்க கேள்விப்பட்ட
மட்டன் மட்டன் பிரியாணி தா சாப்புடுவாங்க ப்ரோ
ஆமா மட்டன் மட்டன்னு தான டேஸ்ட்டா ஜூஸியா நல்லா இருக்கூ
அதா ப்ரோ சிக்கன் வந்து என்ன வேஸ்ட்ட் ஆனா மட்டன்ல வேற லெவலா இருக்கு எனக்கு அது கூட டவுட் இல்ல எத்தன பேருக்கு தா அவங்க சமைப்பாங்க சரி ஓகே இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கூட இல்ல ப்ரோ நீங்க உங்களுக்கு தெரியாது போல
ப வாங்கிட்டா உங்களுக் கணக்கு வந்துரு எத்தன பேர் சாப்புடுவாங்கனு
அப்டினா புக் பண்ணி போணுமா டிக்கெட்டு
ஆஹ் புக் பண்ணியே போய் ர்லா நீங் நேர்ல போய்கூட வாங்கிகலா எதோ சத்த வருதா உங்ககிட்ட உங்கள்
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
வருதா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இ அது தா ப்ரோ எனக்கு இப்ப நீங்க சொன்னதுக் கப்பற அது எங்க இருக்கு ப்ரோ வொண்டர் இது
வண்டலூர் இல்ல வன்ட்ருலா
ஆஹ் வன்ட்றலா எங்க இருக்கு ப்ரோ இது அட்ரஸுலா போட்றாங்ளா இது
ஆஹ் அட்ரஸ்லா எனக்கு தெரியாது ஆனா தாம்பரம் செங்கல்பேட்டுட்ட இருக்கு
மெட்ராஸ்ல இருந்து தூரமா
ஆமா ட்வெண்டி ஃபை டூ தேர்ட்டி ஆஹா முப்பது கிலோமீட்டர் மென் வீ ஜி பி எம் ஜி எம் குயின்ஸ்லேண்ட்
சோறு
சோறுலா அவ்ளோ போட மாட்டாங்க இருக்கு நம் மதா வாங்கனு தனியா வாங்கணு ஆமா
உம் உம் அதா அப்டியா அஹ் இல்ல இது கொஞ்ச நல்லா இருக்கே ஆனா ரொம்ப தூரமா இருக்கு இ ஊஞ்சலு தண்ணி எல்லாமே இருக்
எல்லாம் இருக்குல ஆமா ஃபுல் கவர் ஆய்டு
இல்ல இல்ல ப்ரோ நா கேக்குறது வந்து வண்டர்லா
வண்டர்லாதா சொல்றே எல்லாமே கவர் ஆய்ரு அதா தண்ணி இருக்கு ஆஹ் வெறு இத் துல வெளாட்றோல அதுவு இருக்கு நா போனதில்ல இப்போதாது தொறந்தாங்கல போனு இனிமேல்ட்டு தா போனு
ஆஹ் சேர் இன்னொன்னு என்ன விஜெ வி ஜே பி ன் ஒன்னு இருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு
எம் ஜி எம் குவின்ஸ்லாண்ட்
வி ஜி பி வேற
எம் ஜி எம் ஒன்னு குயின்ஸ்லாண்ட் வேற ஆமா இன்னொரு கூட இருந்துச்சு இங்க கிறிஸ்டின் தான் இருந்து சி அது மூடிட்டாங்க அது அதுல ஆக்சிடென்ட ஆயிடுச்சு விபபத்து
அச்சா அது மேலேல்ந்து கீழ விழுந்துட்டாங்களே
அது வந்து குயின்ஸ்லேண்ட் நீங்க சொல்றது அதுல ஒ ஊஞ்சல் இருந்துச்சு ரவுண்டா சுத்தி சுத்தி சைட்லவு சுத் து மேலேயே போயிட்டு வந்து
ஆமா ஆமா தெரியு தெரியு தெரியு தெரியு ஐயையோ
அதுனாலயே அப்பக் கூட அது எத்துன் எடுத் ட்டு மு தொறந்து தா வச்சிர்ந்தாங்க அதுக்கப்பறொ எதுக்கு மூட்னாங்கனு தெர்ல மு மூடிட்டாங்க
அதா இந்த பயத்துனால எந்த மக் களு போலப் போறாங்க அனால மூடிட்டாங்க
ஆஅங்க ஃபுல்லா ரக்ஷ்ஷு இருக்கு எப்பவ்மே ஏன்னா அங்க தண்ணீ ரைடு தண்ணியில வெடாடு வெளாடுவோல்ல அதெல்லா அங்க நல்லா இருக்கு அங்கதா ஃஸ்ட்டு ம் வித்யாச வித்யாசமா இருக்கு சொன்னாப் புரியாது யூ டூப் இருக்குல்ல அதுல போய்
என்ன என்ன பேர் சொன்னீங்ணா என்ன பேர் சொல்றீங்க கிஷ்கிந்தா ஓகே ஓகே ஏன்னா நா கேள்விப்பட்ட தேவல்ல இ துக் முன்னாடி நீங்கஸ்
கேள்விப்பட்டது இல்லயா தாம்ப்ரம்ல இருக்கு அது ரொம்ப ஃப் இப்ப அந்த எடோ அப்டியே ஆமா அந்த எடொ இப்ப அதுக் கே ஃபோட்டோ சூ காக இது பண்ணி வச்சிட்டாங்க படத்துலயே வந்துச்சு தெரியாதா உங்களுக்கு விஜய் படொ வந்துச்சுல்ல கோட்னு அதுல வரு அந்த அந்த அம்மேஸ்மெண்ட் பார்க்கு பழியது இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஹீரோனி இருப்பால்ல அந்த ஹீரோனி
அச்சா அச்சா ஆ அதுவா ஆ சரி சரி தெரியும் தெ
ஆஹ் ஆஹ் அதுல தளிய வெட்டுவாங்கல்ல அந்த சீன்ல வரும் பாருங்க அதுதான் கிஷ்கிந்தா
அஹ் ஹா
உங்களுக்கு இது கூட தெரில
நீங்க சொன்ன பிறகுதான் தெரியும் ப்ரோ எனக்கு சரி ப்ரோ சரி ப்ரோ அப்டின்னா இப்ப தான் ரீசண்டா மூடிட்டாங்களா அது
ஆமா இன்னொன்னு கூட இருந்துச்சு இ வி பினு இ வி பி
ஆமா
அது வந்து குயின்ஸ் லேண்ட் முன்னாடி இருக்கும் இ வி பின்னு அதுலயும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்போ அதே இடத்துலதான் பிக் பாஸு குக்கு வித் கோமாளில்லா
ஆஹ சரி சரி சரி அப்டியா அந்த மாரி யூஸ் ஆகல ஆகாது எல்லா இதுல
ஆமா சரி நம்மளுக்கு நேரம்
முஞ்சிச்சு முஞ்சிச்சு ப்ரோ சரி ப்ரோ தேங்க்யூ